ஹலோ
தனஸ்ரீயா
ஆமா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க நீங்க
நாங்க நல்லா இருக்கோ சாப்ட்டீங்ளா
இன்னு இல்ல
என்ன சாப்பாடு நா சாப்புட்ல நானுந் தா ஸ்கூல்லா எப்டி போது
ஸ்கூலா
ஆ
ஏதோ போது
என்ன குரூப்பு
குரூப்பா பயோமேக்ஸ்
ஃரெண்ட்ஸ் எல்லா செட் ஆயிட்டாங்களா
செட் ஆயினு இருக்காங்க இனிமேதா நீங்க சும்மாத் ம் ஆ
அவ வந்து சென்னைக்கு போயிட்டா
வரமாட்டாங்களா
நீ இம்மா கேட்டா
ஸ்ரீசாய் தா லெவல்துல கிளாரட் போலான்னு
ஓ எத்தனாவது படிக்கற நைன்த்தா
ம் சரண்யா செட்டி ஆம்மாம்மா சரண்யா மிஸ் ஓகே
சரண்யா மிஸ் ஜிமிக்கு மேம்மா.
ஆம்மா ஆமாம்மா
அவுங்க ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு நெனச்ச ஜாலியா தா இருக்காங்க
ஜாலியா பேசுறாங்களா
ஆ
ஆ இத்திஷானா ஆளயே காணா
நித்திஷா வந்து வீட்டுல சாப்டுன்னு இருந்தா
வீட்டாண்டே போயிட்டியா நீயு
ஆ இப்பதா போயிட்டு வந்த
எதுக்கு
சும்மா போன் பண்றதுக்கு போன
யாருக்கு
அப்பாக்கு
சுவிச் ஆஃப் வந்துதா
இல்ல இல்ல எடுக்கல
சொ அப்பாக்கு போலம்மா
ஏ இன்னிக்கு திருவிழாவா எதோ ஒரு ஊர்ல ச்சி நாளைக்கி
எந்த ஊர்ல
வரியா இ பக்கத்தூர்ல
வரே வரே
வரியா
ஆ
ஆ செரி ஓ ஈவி்னிங் ஃபை ஓ கிளாக்கு
எதுல பைக்ல பஸ்ல
பஸ்ல வா
உங்க டாடி வருவாரா
ஆமா
எங்க மம்மி விட மாட்ராங்ளே
வரலனா போ அதா
சேரி ஹலோ
ஆ சொல்லு
என்னா சாப்பாடு உங்வீட்ல
எங்க வீட்டுல பிரியாணி
எனக்கு
உங்க வீட்டுல
சிக்க
சாப்பில்லையா இன்னு
சாப்டுட்டே
சேரி சேரி ஸ்கூலா நாளக்கி
ஆமா மன்டே வாச்சே
த்ரீ டேஸ் லீவா
லீவ் போயிடுச்சு முடிஞ்சிடுச்சு
என்னைக்கு நாளைக்கு போணுமா
ஆமா நீங்க
நானு நாளைக்கு போனு உங்க ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டேல்லா இல்லியா
இல்ல ஆன்வல் டே மட்டுதா
எப்போ
ஆன்வல் டே இப்பதா ஜான்வரியல முடிஞ்சிது தேட்டி
சரி எங்க ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே வரியா
எப்ப வரே
ஆ நெக்ஸ்ட் மந்த்து
டேட்டு
டேட் சொல்றே அப்றோ
ஆணி அக்காவ கூப்டாதா வருவே
அஹ்
ஆணி அக்காவ கூப்டாதா வருவே
ஆணியக்கா
வ வரியா
ஆஹ் வரே
ஆ சரி ஆனியு வரேன்னா
ஓக்கே
நைன்த்து புரியித் ஆ
சன்டேஸ் ஸ்கூலா
ஆமா நைன்த்து புரியுதா
எதோ புரியிது
உங்ளுக்கு டென்த்லா எடுக்க மாட்டாங்க
டென்த்து வந்து த்ரீ மந்த்ஸுக்கு அப்றோ ஹாஃப்டயெலில அப்ப எடுப்பாங்க
சேரி சேரி
லவெல்த்தா நீங்க
சேர் என்ன பண்ற
நா சும்மா ஒக்காஞ்சிட்டு ஃபோன் பேசிட்ருக்கே
ஆ
உங்கண்ண என்னா பண்றா
எங்க அண்ண சாப்ட்டுன்னு இருக்கா
பிரியாணி சாப்புட்றானா
ஆ
ஸ்கூல் இல்லனா ஜாலி
ம்
ஆ
உங்க ஸ்கூல் ஜாலியா இருக்கா
ம்
என்னது ஆ சேர் சேரி
எங்க கிளாஸ்ல சுஸ்டி ஒன் நம்பர்ஸு உங்க கிளாஸ்ல
ஃபிஃப்டி ஒன்னா
ஆமாப்பா
டுவென்ட்டி டூ
ஜஸ்ட்டு செவன்ட்டி டூவா
ஆமா
டென்த்து பெட்ரா இன் லவெல்த்து பெட்ரா
டென்த்து தா
ஜாலியா இருந்தது டென்த்து பப்ளிக் எக்ஸாமு
லவென்த்துல எக்ஸாமு இல்ல
டுவெல்த்துல இருக்கு ஃபாம் கேஷ் எப்பவருவா
அவ வந்து இப்ப லீவ் விடுவாங்கல செகண்ட் டேம்க்கு
ம்
அப்ப வருவாங்க
ஓஹோ
உங் கிளாஸ் டீச்சர் ஜாலியா இருப்பாங்ளா
சாரு தமிழ் சாரு
சாரா
ஆமா
சாலியா இருக்குமா
ஆ சிர்ச்சுன் இருப்பாரு கலாய்ப்பாரு எல்லாரையு
சப்ஜெக்ட் டீச்சர்ஸு
சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்லா அடிக்கிறாங்க ஸ்ட்ரிக்ட்டு
எல்லாருமேவா
ஆமா
சேரி இ பி டீ மேம் இன்னும்மா இருக்காங்க
ம் எங்களுக்கு இங்லீஷ் ஜாலி ஜாலிதா ஆமா டுவண்ட்டி இயர்ஸா அந்த ஸ்கூல்லதா ஒர்க் பண்ணிந்தாங்க
அப்டியா அவுங்ளா அந்த ஸ்கூல் கட்னாங்க
இல்ல இல்ல
யாரு
காஞ்சனா மேம்தா கட்னாங்க
காஞ்சனா மேமா
ம்
அவுங்ளுக்கு கரஸ்பாண்டட்டா
ஆமா ஆமா
ம் அவுங்க என்னா எடுக்கறாங்க
அவுங்கெல்லா வரமாட்டாங்க எங்ளுக்கு சும்மா வருவாங்க எப்புன்னா எல்லா ஓகேவா சுதாகர் சாரு சுதாகர் சாரு பிரின்சிபலா ஆமாம்மா அவரு டியூசன் எடுக்குறாரு
அவரா பிரின்ஸ்பலு
அதுல்லா இல்ல இல்ல இல்ல இல்ல
வைஸ் பிரின்ஸ்பலா
ம் காஞ்சனா மேம்தா பிரின்ஸ்சிபல்
பிப்பி மேமு
அதெல்லா தெரியாதுப்பா நா கேட்டு வந்து சொல்றே நாளிக்கு
சேரி
சுதாகர் சார்தா எங் எனக்கு மேக்ஸ்சு
புரியுமா
அ ஆ இன்னொரு வாட்டி போய் கேட்டு தெரிஞ்சுப்போ டெப்தாவே
புரியாதா
புரியாது
அப்போ டியூஷன்லா எடுக்றாரே
அது தெர்ல டூயூஷன் எப்டின்னு
நீ ஏதாச்சும் டியூஷன் போறியா
இல்ல இல்ல வீட்லதா இருக்க
சேர்
ஜெயாக்கா எந்த ஸ்கூலு
அவ கிளாரட்தா
எந்த குரூப் குரூப்
ஆ
குரூப்
அவ வந்து இது கம்ப்யூட்டர் சயின்ஸ்சு
எப்சிபா அக்கா
பயோ மேக்ஸ்சு அவதா வந்து இது கிரீன் டீம் கேப்டனு
நீயி
நாவேதொல்ல
என்னா குரூப்பு
அத்தா பயோ மேக்ஸ்சு
தனுஸ்ரீ கூட அதேவா
தனுஷ்டியா தனுஷ்டி இருந்தது அந்த பொண்ணு பியோர் சயின்ஸ்லருந்தது அப்றோ போயிச்சு எனுக்கு புடிக்கலன்னு
பியார் சைன்ஸ்சு
யாரு அவளா
தனுஸ்ரீ ம்
தனுஷ்டி காமஸ்
சிரி கேப்பாங்கலா
ஆஹா
ஓங் கூட பஸ்லயா வந்துச்சி
இல்ல வரேன் சொல்ச்சி வுட்டுவுட்டு போயிட்து
போ போ வரே
ஆ ஆ கொஞ்ச தூரோ ஜெயா வருவா
ம் பூச்சாண்டி
என்னது ஹலோ
ஆமா ஹிமா கேடல ஹிமா கேட்டுல பேய்யாச்ச
ஆ ஆமா ஆமா
உனக்கு கன்பார்ம் தெரியுமா
சரி சரி ஓகே நா அப்றோ பண்ணுறே நா தூங்க சாப்ட்டு தூங்கணு
சரி பாய் மா